ஹலோ ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
வணக்கம் நல்லா இருக்கீங்கயா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கே
ஓகே ஓகே ஓகே சாப்ட்டீங்களா மதியானம்
உம் சாப்ட்டங்க நீங்க
ஆஹ் நானு இப்பதா டீ குடிச்சே நா மதியம் லன்ச்சு இப்போ தா சாப்ட்டனே
ஓ அப்டிங்களா சேரி
ஆம் ஒர்க்கு அதனால நீங்க என்ன பண்றீங்க
நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தங்க இப்பதா வந்தங்க வீட்டுக்கு உம் வந்துட்டு செரி
உம் ஓகே ஓகே ஓகே எந்த ஊரு வெளில போனீங்க டூர் போனீங்களா
டூரெல்லா இல்லைங்க இங்க லூலுமால் போயிட்டு வந்தோங்க அ அங்க கொஞ்சம் ஒரு வே வேல விஷியமா போனோ அப்புறோ மால்குள்ள போயிட்டோ அங்க போயிட்டு கே உள்ள போனதே ஆஹ் உள்ள போயிட்டு வ டைமிங்கே தெர்ல லேட் ஆய்டுச்சு அப்றோ சாப்பட்றக்கு அதுக் எதுக்குனு ஒண்ணுமே வாங்கல மல்லிய சாமன்மெல்லா எடுத் மே வாங்கல சாப்பறக்கு மட்டும வாங்கன்தே தௌசன் ஆய்டுச்சுங்க.
அடடடா அப்புறோ ஒன்டே சேட்டர்டே சண்டே அப்பறோ வெள்ல போறது கொஞ்சோ இன்ட்ரெஸ்டாதாங்க இருக்கு
ஆமா ஆமா ஆமாங்க. ஒண்ணுமே வாங்ல ஒரு பர்கர் வாங்குனோ வேற சாலட் வாங்குனோ அது அது இதுமே வாங்கினது செரியா போச்சு. உருப்பிடியா வாங் னு ஓட்ஸ் வாங்கன்து உருப்படியா ஒரே ஒரு சித்திக்கு ஒரு ஓட்ஸ் பாக்ஸ் வாங் அது மட்டுந்தா வாங்கிருக்குங்க.
அ நா இப்பதா ஆஃபீஸ் முடிச்சு வந்தே ஆஃபீஸ் முடுச்சுட்டு வந்துட்டு இப்பதா ஒக்காந்திருக்கே
ன காஃபி டீ
காஃபி டீ இப்பதா சாப்பாடே முடிச்ச ஒரு நாளைக்கு மேக்சிமம் பத்து டைமு பாஞ்சு டைமு காஃபி குடிக்கிறதா இருக்குது‌ தோ ஒரு பழக்கமாவே ஆயிருச்சுங்ளா எனக்கு அதனால இன்னா பண்றதனே தெர்லங்க
பீங்களா டீ குடிப்பீங்களா டீ தா குடிப்பீங்கனு நெனைக்கிற
என்னங்க
டீ குடிப்பீங்ளா அதிகமா கா பீங்ளா டீயா
குடிப்பே காஃபிலா அதிகமா மே மேக்சிமம் ட காஃபி அதனவிட டீ தா
உம் ஆ செரி
எனக்கு சாப்பாடு இருக் குதோ இல்லயோ அதெல்லா கெடையாதுங்க
செரி ஓகே ஓகே ஓகே
உம் பரவாலங்க ஜாப்லா நல்லா பே போது
செரி செரி செரிங்க நீங்க எங்க போய்ருக்கீங்க
நா வேலைக் போயிட்டுருக்கேங்க நா வந்துட்டு ஆ
இல்லல்லல்ல ஆ ஐ மீன்னு எங்கே டூர்க்கலா போயிருக்கீங்க அப்டின்னு கேட்டே
உம் நா டூரிஸ்ட் பிளேஸ் வந்துட் எங்களுக்கு பக்கோ வந்துட் கொல்லிமலை
உ உம் செரி செரி
எங்களுக்கு கொல்லிமலை ரொம்ப பக்கோ ஆ அத உட்ட பக்கத்தில பச்சை மலை பக் கம் மலக்கோட்டை பக்கம்
ஆ ஆ செரி
அங்கிட்ருந்தா ஆ ஆ அய்யர் மலைனு ஒரு இது இருக்கு பக்கோ அப்றொ வீரப்பூர்னு ஒரு மல இரு இர்க்கு ச்ச இப்டே பக்கத்திலேயே மல பிளேஸ் தா எல்லாமே சுத்திட் வருவோ ஆனா மு வீரப்பூர் போனா அங்க வந்து வீரப்பூர் கேள்விப்பட்ருக்கீங்ளா கேள்விப்பட்டது இல்லிங்ளா இந்த பொன்னர் சங்கரன்னு ஒரு படோ வந்துச்சு தெரியுங்ளா
தெ தெரிலியே கே ஆ கேள்விப்பட்ட மாரி இருக்குது
பொன்னர் சங்கர்துனு யூடியூப்ல போட்டு பாருங்க பொன்னர் சங்கரன்னு அது தமிழ்நாட்லயே மிக பேமஸான கோயில் அது தா
ஓ ஓ அப்டியா அப்டியா செரி அ ஆ இல்ல ல இல்ல எனக்கு தெரியாது உம் எனக்கு அவ்ளா கோயில் பக்கம் போயிருக்கே பட் அந்த அளவுகெல்லா போல
ஆ ரைட்டு ஓகே இல்ல சென்னையா இருந்தா நாங்க கோயமுத்தூர் பக்கங்கிறீங்க அப்புறோ வீரப்பூர முக்காவாசி அந்த கோயிலுக்கு வந்துட்டு குடிபாட்டு சாமி கும்புடுறவங்கள இந்தூர்காரவங்கதா கோயமுத்தூர் ஈரோடு திருப்பூரு
இல்ல ஆ ஆ செரி செரி உ இல் இல்ல எனக்கு தெரியாதுங்க அந்த மாரிலா தெரியாதுங்க செரீ என்னமோ கேக்க வந்தே மைப்பீங்ளா
ஆ ஏங்க நா என்ன எனக்கு நா எல்லாமே சமப்பேங்க
அ ஆ
நா இன்ன வரைக்கு சாப்டாத ஒரே ஃபுட்டு பாம்புதா
அய்யய்யோ அப்டியா அ ஆ செரி செரி செரி
கிராமொ தானுங்களே
என்ன நல்லா சமப்பீங்க
நா மட்டன்னு செய்வேங்க சிக்கன்னு செய்வே மீன் கொழம்பு செய்வே கருவாடு கொழம்பு வெப்பே ச்ச எல்லாமே எங்க அம்மா கத் கத்து கொடுத்துட்டாங்கங்க
சேரி சேரி கருவாடு கொழம்பு எப்டி வப்பீங்க சொல்லுங்ள எனக்கு ரெசிப்பி
கருவாடு கொழம்பு கருவாடு கொழம்புல ரெண்டு இருக்குதுங்க ஒண்ணு வந்து து நீங்க அந்த துண்டு கருவாட எல்லா சாப்டுவீங்க
ஆ ஆமா
இதுல இந்த இந்த கருவாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாலக்கருவாடுன்னு
ஆ கேள்விப் பட்டிருக்கே
பட்டுறிக்கிங்களா பரவால்ல எதுனால நல்ல வேளை சொன்னீங்களே இத நான கேள்விப் பட்டுருக்கேனு பாலக்கருவாடு கொழம்பு வெப்பாங்கங்க
ம் ம்
இன்னொன்னு பாத்தீங்கன்னா
ஆ எப்படி இருக்குன்னு எல்லா தெரியாது பேர் கேள்விப்பட்டிருக்க
ம் ஆனா கேள்விப்பட்றீங்க எந்த மீன் கொழம்பு வைக்கு எந்த கருவாடு கொழம்பு வச்சா நல்லா இருக்கு
அப்போ நா வந்து ஒரே ஒரு கருவாடு தா வாங்குவே துண்டு கருவாடு ஒண்ணு அப்புற வந்து நெத்திலி கருவாடு ஒண்ணு இது மட்டு ஆ இது மட்டு தா வாங்குவோ நாங்க நெத்திலி கருவாடு கொழம்பு வப் இப்போ இந்த துண்டு கருவாடுங்க வருப்போ மேக்சிமம் துண்டு க அந்தந்த நெத்திலியு வருப்ப தா வருத்து தா செய்வோ எப்பவாவுது ரேரா கொழம்பு வப்போ நெத்திலில
வாாலமீன் கருவாடு இருக்குங்க மண்ட கருவாடு மண்ட கொழம்பு ம்பா வாலமீன் மண்டம்பாங்க இல்ல ரஅதுக்கு கருவாடு மேக்சிமம் காவேரி யாரு தானங்க வேறு எங்க ஊர்லா அதனால ஒண்ணு இல்ல நா பேசறது எனக்கே திருப்பி கேக்குது எனக் கேக்குது
அப்படியா இல்ல இப்ப கேக்குதா நல்லா கரெக்டா கேக்குதா எனக்கு அப்படியெல்லா ஏது கேக்கல கரக்டா
இல்ல நீங்க பேசுறது கேக்குது நா பேசுறது எனக்கு அப்படியே கேக்குது நான் சீரியஸா சொல்றே ம கொஞ்சோ உங்களுக்கு இது ஓக் கே நா நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இல்ல நம்பியா கருவாடு கொழம்புன்னு சொன்னீங்க இல்ல அத நா சொல்றே நீங்க வேனா இது பண்ணிகீங்க மறுபடியு பாருங்க எக்கோ எனக்கே கேக்குது
தெரிலியே என்னாச் சு நா வு லவுட் ஸ்பீக்கரு போட முடியாதது இதுல பட்டு ஃபோன் நா காது கிட்டதா வெச்சு பேசிட்டுருக்கே
ஒன்னிலங்க சின்னவெங்காய அறி இப்ப ஒ சும்மா ஒரு ஒரு காவும் மேக்ஸ்சிம நீங்கய வீட்ல எத்தன பேர் இர்ப்பீங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இர்ப்பீங்ளா
இல்ல மூணுவேர் இருக்கோ தம் ஆ கொழந்தையோட் ன்னு வீட்டுக்கார் ஒன்னு பட் வந்துட்டு வீ ய கொழந்த சா தாவு நானு எ வீட்டுக்கார் மட்டுந்தா என்னங்க
கொழந்த பொண்ணுங்களா பையனுங்களா
பொண்ணுன்னு பைய ஒன்னு பொண்ணு வே வெளிய ந்து படிக்கிறாளுங்க
ச்ச அப்பிடிங்ளா பொண்ணு வீட்ல இருந்தா உம் ஆ மொதலு நீங்க பொண்ணுக்குதா குடுக்கணு அந்த கொழம்பு
அ ஆ செரி
செரிங்ளா இல்ல மீ கருவாட்டு கொழம்பு எங்க பாட்டியிலா பாத்தீங்கனா எங்க எ பாப்பா ஒன்னு இருக்கு அய்யய்யோ அவுளதா சண்டே வந்துரு பா தீங்னா கொழந்த மாரி ஊட்டி உடுவே சாப் வாட கருவாட்டு கொழம்பு வெச்சு சாப்டாவனு பொம்பள புள்ளைங்க அது மேக்ஸ்சிம கருவாடுதா அதிகமா சாப்படுணுங்க அத தெரிஞ்சுகங்க கருவாடுதா ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்பறோதா மத் பதா நம்ம சாப்புணுங்க
செரி செரி செரி வ சக்தி ஆ அவுங்க கூப்புறாங்க தம்பி ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ இல்ல கால் என்னான்த்தெர்ல திடீர்னு எடோ இதாயிருச்சு ஒன்னு ஒன்னு ஒன்னு ஓ ஒன்னு ஒன்னில்லைங்க ப்ரோ ஒன்னில்லைங்க பிரதேர் கோச்சுக்காதிங்க சொன்னல சாரிங்க மேடம் நானு ஒன்னுல சின்ன வெங்காயோ இருக்குல சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயோ வாயிங்கெங்க ஒரு கா கிலோ அப்பனா எர்நூத்தம்பது கிராம்னா சின்னவெங் ங்காயோ சின்ன வெங்காயோ ஒரு எரநூறு எரநூ எரநூறு சின் சின்ன வெங்காயோ சின்ன வெங்காயல பொடிசா ஒரு நார்மலா இருக்க வெங்காயோ நல்லா உரு ச்சுக்கோங்க இன்னோனு அந்த தக்காளி அதாது தக்காளி வந்துட்டு கம்மியதாருக்கணு ஒரு ஒரு பழந்தா இருக்கணு இன்னொரு பழொ போட் ன்னா ஓவரா புளிப்பாய்ரு கொழம்பு புளிப்பாய்ரு சின்ன வெங் ஆமா சி சின்ன வெங்காயோ ஆ மெளகு சீரகோ கருவேப் ல நம்ம மீன் கொழம்பு வப்போம்பாத்திங் திங்களா மீன் கொழம்பு மத் தேடுதா ஆச்சுவலா வந்துட்டு புளி ஊத்தக்கூடாது
ஓ செரி செரி செரி
புளி ஊத்தக்கூடாது கருவாட்டு கொழம்புக்கு புளி ஊத்தக் கூடாது து அனா அஹ் தே தேங்கா தேங்கா அது வந்துட்டு கொஞ்சோ பெரும் பெருஞ்சீரகோ பெரு சீரக தெரியுங்களா பெருஞ்சீரகம்ன்னா சோம்பு
சரி ஓகே ஓகே ஓகே
பூண்டு ஒரு ஒரு சின்னூண்டு பள்ளி இஞ்சி அரைச்சு வச்சுக்கோங்க அதுலயே நீங்க வந்துட்டு மெளகா போட்டு அரைச்சுக்கிட்டாலு சரி இல்ல பொடியா வாங்கி வத்துக்கிட்டாலு சரி இவ்ளதா அங்க மெத்தேடு கொஞ்சூண்டு வெங்காய கொஞ்ச பெரிய வெங்காய ஒரு நூறு கிராம் முப்பது கிரா அரிஞ்சு வச்சு இந்த தக்காளி வெங்காயமெல்லா நல்லா வதக் னதுக்க அப்பறோ பா செவந்ததுக்குப்புறோ அதுக்கப்புறோ இந்த அரைச் ரச்சு வச்சிருக்க பாத்தீங்கா மசாலா அத போடணு நல்லா அது கொ கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த கருவாடு துண்டை போட்டீங்கன்னா அந்த எண்ண பிரிஞ்சு வர வரைக்கு அந்தஸ் பா நீங்க கொதிக்க விடணும்
சரி சரி சரி சரி ஓகே ஓகே ஆஹ்ஹ சரி ச
இவ்வளதா மேட்றே வேலையே முடிஞ்சுருச்சு அந்த சின்ன வெங்காய அத வந்து நல்லா நீங்க ஹ சின்னவெங்காய நல்லா பொன்னிறமா வதங்கனு கொஞ்சம் இனிப்பா இருக்கணு வேணா நீங்க பெரியவெங்காய கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலா
ஓகே ஓகே
சின்ன வெங்காயமு யூஸ் பண்ணிக்கலா இது அந்த இது பண்ணிக்கலா ஒரு சில பேர் என்னா பண்ணுவாங்க சின்ன வெங்காய தக்காளி இதெல்லா போட்டு நல்லா வதக்கி அரைச்சிருவாங்க மசாலா கிரேவி நெறைய வரு அரைச்சிக்குவாங்க
ஆஹாங் சரி சரி சரி சரி
பண்ணிக்குவாங்க மேக்சிமம் இது வேணனா சாப்டுவாங்க ஆனா இது மேக்சிமம் வந்துட்டு இந்த வயசுக்கு வந்த புள்ளைங்க வயசுக்கு வ வ வயசுக்கு குழந்தைங்க வயசுக்கு வர மாரிருக்குற குழந்தைங்க இந்த க இந்த பிரகண்ட ஆப் பர்சன் பண்ணிருக்காங்கல்ல அவங்க இந்த மாரிதா அதிகமா சாப்பணு அவங்க பிரகனண்டாய் நாளபின்ன கொழந்தை பொறந்துரு சாப்படக்கூடாது மான் ந்தோ அது கருவாட்டு கொழம்பு அந் இந்த ஒருப் புள்ளைங்க ஏஜ் வைஸ் வந்தக்கப்புற ஒரு கொஞ்சோ ஸ்டேஜல் இந்த வயிற ஸ்டமக் பெயின் வரும் பாத்தீங்களா அ அந்த மாரி நேரத்தில இந்த கருவாட்டு கொழம்பு இந்த மாரி சாப்புடணு இதுதாங்க எனக்கு தெரியு கருவாட்டு கொழம்ப பத்தி என்னா எங்க ஆயா வந்து திட்டும் அது ஏ பாப்பாவுக்கு முத் பச்ச முட்டைய ஒடச்சு குடிங்கன்னு சொன்னது இல்லாம அது என்னையு தொரத்திட்டு அலயிது இப்ப ஏங் கேகுறீங்க வார வார இருவு ப்ப நாட்டுக்கோழி முட்டய ஒடச்சு குடி ஒடச்சு குடிங்குது
ஆஹ்ஹ ஓ சரி சரி சரி சரி
நா கிராமங்களா அதனால அவங்க கொஞ்சோ தெரியுங்க ஏன்னா அம்மா அப்பா எல்லா விவசாய குடும்பந்தா நாங்களு விவசாயந்தா
சரி சரிங்க
ஆக்சுவலா சொல்ல போனா நா கவுர்மண்ட் ஆர் ஐ
ஓ ஒ அப்புடியா
கவுவர்மெண்ட் ஆர் ஜ என்னடா கவு ஒர் கவுர்மெண்ட் ஆர் ஐ ஆர் ஐ வந்துட்டு இந்த வேலையில வந்து சம்பாதிக்கிறாரறே அப்டின்னு நெனைச்சு க்ராரே
ஐயையோ இத பத்தி பேசாதீங்க இதுல பேச கூடாதுங்க ஓகே அ செரி கால் ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது சரி நீங்க கால் பண்ணுங்க ல்லகா லைன் ஆமா ஒக்கே ஓ